கேக்குதா சிஸ்டர்
அ கேக்குது உங்களுக் கேக்குதா
ம் கேக்குது சிஸ்டர் நல்லாருக்கீங்ளா ம் நாங் நல்லார்க்கோ சாப்டீங்ளா
சாப்டாச்சு சாப்டுட்டு இருந்து ரெஸ்டிங் டைமு நா சும்மா வீட்ல ஹவுஸ் ஒய்ஃப்பு இன்னைக்கு லீவு
ம் ஓகே
கு பெரிய பையனுக்கு கலர் அடிக்கிறதுக்கு ஹோம் ஒர்க் குடுத்திருந்தாங்க லீவுங்கறனால நேத்தி எப்பவுமே சாய்ங்கால சாய்ங்கால ஹோம் ஒர்க்க முடிச்சிருவாய்ங்க லீவுன்றதுனால ப்ப ஹோம் வொர்க் முடிக்கல அவிங்கள இப்பதா படிங்கடான்டு எடுத்து வச்சிர்க்க
ம் என்ன சாப்பாடு செய்வீங்க சிஸ்டர்
இன்னைக்கு கருவாடு கொழம்பு
கருவாடு கொழம்புங்களா கே ஒகே மார்னிங் இட்லி செஞ்சே இட்லி சாம்பார் சட்னி மதியோ சாதோ சாம்பார்
சாம்பாரா ஓ இன்னிக்கு நான்வெஜ் நான்வெஜ்லா எது எடுக்க மாட்டீங்ளா
நாளைக்குதா சன்டேதா எடுப்போ
சண்டேதா எடுப்பீங்ளா சேரி ச ஆனா ஒரு ஒருத்தோங்க சாட்டர்டே எடுக்க மாட்டாங்கல்ல
ஆமா இன்னிக்கு பெருமாள் இல்லையா
ஆமா நா நாங்க அதெல்லா பாக்கறது கடையாது வெள்ளி செவ்வா மட்டுதா எடுக்க மாட் டோ மத்த எல்லா நாளு எடுக்கறதுதா
அப்புடியு பாப்போ மேபி இந்த தேர்ஸ்டே வெனஸ் டே அந்தமாரி டைம்லயு சாப்புடுவோ
ஆ நறைய பேர் வீட்ல தேர்ஸ்டே எடுக்க மாட்டாங்க
ஆமா ஆமா
எங்க அம்மா வீட்லயுமே சனிக்கிழம நாங்க சேக்க மாட்டோ அம்மா அது வெரதோ இது வெரதோம்பாங்க ஆனா கல்யாணோ ஆகி வந்தது அது எதுமே பாக்குறது கடையாது
ம் ம் எங்க அம்மா வீட்லயு அப்டிதா
ம்
அவுங்களு செரி இந்தமாரி நாளு கெழம அந்த மாதிரில்லா பாக்க மாட்டாங்க நார்மலா எப்டி எப்ப தோணுதோ அப்ப செஞ்சு சாப்பட்றோ
ஆ
உனக்கு என்ன எனக்கு பாப்பா இருக்காங்க
செரி செரி
ஓ ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ் பேபி
அ ஆ
ஆ நானு ஹவுஸ் ஒய்ஃபாதா வீட்ல இருக்க தூங்கறாங்க பாப்பா
தூங்கறாங்களா சேரி சே அத்னால ரஸ்டு
ஆமா ஆமா அவுங்க தூங்குற மூணு மண்நேரோ கேப்தா எனக்கு
ம் ஆமா சின்ன கொழந்தைங்களா மூணு மண்நேரோதா இப்ப இப்போ கொஞ்சோ வளந்துட்டாங்கனா தூக்கோங்கறதுலா குறஞ்சிரு
ஆமா ஆமா தூங்க மாட்றாங்க அதிகமா வெளையாடுட்டேதா இருக்காங்க
ஆமா
அதுதா
ரெண்டு பசங்க ஆமா ரெண்டு பசங்க ஃபஸ்ட்டு பைய யூ கே ஜி செகண்ட் பைய எல் கே ஜி கரெக்டா ஒரு மண்நேரோதா தூங்குவாங்க அதுக்கு மேல தூங்க மாட்டாங்க
அப்டிங்ளா ஓகே ஓகே ம் ம்
ஆ ஆமா அது எதாது ஒர்க்கு குடுத்தோனா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மள தொந்தரவு பண்ணாம
ஆமா
கலர் அடிக்கறது எழுதுறது எழுதுறது கூட கொஞ்சோ மாசலு படுவாங்க எழுத மாட்டாய்ங்க ட அ அதனாலதா கலர் பென்சிலு குடுத்தா கலர் அடிக் குறது வெளாட் ஜாமா குடுத்தா வெளாட்றது
ம் ம்
செல்லு பாத்தா நல்லா பாப்பாய்ங்க செல்லு கொடுக்காம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கே
ஆமா பாப்பாக்குல்லா செல்லே குடுக்க கூடாது அவங்க வந்து அதே ரெகுலரா அந்த இதுலயே ஆய்டுவாங்க நமக் ஃபோனு அந்த டைம் பாஸ் போய்டுவங்க உங்குளுக்கு அதனாலே
ஆமா
அ ஃபோன் குடுத்தா அப்றோ கொழைந்தைக படிக்க மாட்டாங்க அது இதுனு பாத்துட்டே இருப்பாங்க
பெரிய பையலா ஃபோன எங்க ஒழிச்சு வெச்சிருந்தாலு போய் எடுத்துருவா எப்டி தா தேடி எடுக்கானே தெரியாது எடுத்துருவே
ம் ம்
ஆமா அதா கண்ணு கெட்டு போயிருண்டா கண்ணாடி போட வேண்டியது இருக்கு அப்பற எல்லாரு ஸ்கூல்ல ஒன்ன கிண்டல் அடிப்பாங்க அப்டி சொன்னதுக்கப்ற இப்ப எடுக் க்கமாட்டிய
ஆமாம்மா நீங்க சொல்லி சொல்லி பயமுருத்துங்க ரெண்டு பாப்பா இருக்காங்ளா ம் ம்
ஆ இவன சின்னவன இப்பதா ஸ்கூல்ல சேத்தோ எல் கே ஜி
ம் ம்
பெரியவ யூ கே ஜி படிக்கா
ம் ஓகே ஓகே நா ஒரே ஒரு பாப்பா எனக்கு மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆகுது அப்டியே பாப்பா பாத்துட்டு பாப்பா எதாச்சு வெளில கூட்டுன் போனா ஈவ்னிங் டைம்ல கூட்டின்னு போவே கடைக்கு அவ ஏனா உள்ளே இருக்கிறதுனால அவ்ங்களுக்கு ஒரு மாரி இருக்கு இல்லையா
போர் அடிக்கு
ஆ அத்னால கொழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வெளிய கடைல எதா சும்மா டைம் பாஸ் ஆகுற மாரி பால் பாக்கெட் வாங்கற்த்துக்கு
ஆ ஆ
வானு உருகி அப்டியே கூட்டிட்
கூட்டு போய்ட்டுதே ஆ இன்ன என்ன இன்ன ஒரு வர்ஷ கழிச்சு ஸ்கூல் சேத்துற வேண்டிதா
ஆ ஆமா பிளே ஸ்கூல்தா போணு
ஆமா பிரி கே ஜி என்ன மாரி எதாவ்து போட்டுடுங்க ஃப்ளே ஸ்கூல்னா சும்மா இந்த குட் ட்டு வர இருக்க அந்த சேர் பிரை பிரைமரி நர்சரி பிரைமரி நர்சரி மாதிரி ம் செரி நா நா போடல நா நேரா ஃபஸ்ட்டு பைய ப்ரீ கே ஜி எல் கே ஜி இப்ப யூ கே ஜி சின்னவன டேரக்டாவே எல் கே ஜி ஆமா
எல் கே ஜி க்குலா ஃபீஸ் எவ்ளோ
இருவத்தி எட்டு ஆமா இருவத்தி ஆ எல் கே ஜி க்கு இருவத்தி ஆறு யூ கே ஜி க்கு இருவத்தி எட்டு
அ இது சி பி எஸ் சி யா
ம் ம் மேட்ரிக் தா மேட்ரிகிக்கே அவ்ளோ பைசா வாங்குறாங்க
சி பி எஸ் சி லா ரொம்ப ஜாஸ்தியாவுமே
ஆமா சி பி எஸ் சி யா இத விட ஒரு ஐயாயிர ஆறாயிர கூட வரு
ம் ம்
நாங்க சி பி எஸ் சி யே சேக்கல கேடக்கும் போதே மெட்ரிக்லே சேத்துட்டு அப்டியே விட்டாச் சு சேரி படிக்கிற வரைக்கு படிக்கட்டு நம்மளா கவர்மெண்ட் ஸ்கூல் தா நாலா கவர்மெண்ட் ஸ்கூ கூல் தா படிச்சே
நானு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தா படிச்சே அப்பறோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணே படிச்சது அதா ஸ்கூல் படிச்சதில்ல ஆமாம்மா எனக் கு டுவென்டி ஒன்ல மேரேஜ் ஆச்சு
சேர் சேர் எனக்கு ட்வென்ட்டி டூ நானு க ஸ்கூல் படிச்சே காலேஜ் படிச்சே ஒரு வர்ஷோ ஒன் ரெண்டு வர்ஷோ ஒர்க் பண்ணே அப்றோ அப்டியே மேரேஜ் பண்ணி இப்ப ஏழு வர்ஷோ ஆயிர்ச்சு மேரேஜ் ஆகி ஏழு வர்ஷோ ஆய்ருச்சு
அப்டிங்ளா
ஆமா
ம் வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா சிஸ்டர்
எல்லாரு நல்லாருக்காங்க நீங்க அம்மா வீட்டுக்கு போனீங்ளா இப்ப லாஸ்ட்டா எப்ப போனீங்க
நா அம்மா வீட்டுக்கு இன்னு போல ஒரு ஒரு ஃபோர் டேஸ் லீவ் அதா ஃபோர் டேஸ் சொல்லிருக்கே ஹஸ்பண்ட் கிட்ட
ம் உம் அய்யியோ கல்யாணத்துக்கப்றோ இது வேறங்க எல்லார்ட்டயு பெர்மிஷன் கேட்டு போறதுக்குள்ள ஆமா அய்யோ அதுவு ஜாயின்ட் ஃபேம்லினா அவ்ளதே
அவரு வேலைக்கு போறாரா இப்ப நாங்க தனியா வந்துட்டோம் பாப்பா நானு அவர் அஸ்பண்ட்டு மூனு பேரு
சேர் சேரி நல்லது ரொம்ப நல்லது
அதனால ஃபஸ்ட்டு வந்து ஜாயின்ட் ஃபேம்லி ஆறு பேரு செட்டு செட்டாருப்போ அவுங்க அஸ்பண்ட் ஒய்ஃப்ஃபு அவுங்க அஸ்பண்ட் ஒய்ஃப்ஃபுன் மூனு பேரு இருப்போ
ஆ ஆ ஆ
அப்றோ அவுங்க பாப்பாங்க ரெண்டு பேருங்க அஸ்பண்னுடைய அண்ணாவுடைய அவுங்க பாப்பாங்க அப்றோ எ பாப்பா இப்ப மூனு பேர் ஆச்சா அவுங்க நாங்கல்லா ஆறு பேரு
ஆ ஆ
அப்ப இவரு இவரு வேலைக்கு வந்ததால அப்டியே வந்துட்டோ நாங்க நானு பாப்பா அஸ்பண்ட்டு மூனு பேரு தனியாருக்கோ
நாங்களு ரெண்டு செட்டாருந்தோ அத்த மாமா அப்றோ அஸ்பண்டோட அண்ணே அண்ணே ஒய்ஃப்ஃபு அவுங்க பிள்ளைங்க இன்னு அப்டிதாருக்கோ
ம் ம் அப்டிங்ளா
நா போனுன் எல்லார்ட்டியு பெர்மிஷன் கேட்கணு அதுக்கே கடுப்பாருக்கு
ம் ம்
ஆமா
நானு போய்ட்டு ஒரு ஃபோர் மன்த்ஸ்ஸாயிர்ச்சி
அதுவு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்ளா இருக்கும்போது போயிர்லா கொஞ்சோ வளந்துட்டாங்கன்னா அவுங்களலா கூட்டு போறதுக்கு ரொம்ப செரம்மம்மாருக்கு பஸ்ஸுல போனு டிராவல் பண்ணிட்டு அங்கருந்து திரும்ப அங்க செட்டாக மாட்டேங்கிது அங்க போனா அங்க அவுங்களுக்கு ரொம்ப வெயில் தாங்க முடில இங்க கொஞ்ச கூலிங்கான ஏரியா அப்றோ அங்கருந்து இங்க வந்து ஒடனே ஃபீவர் வந்துருது எதாவ்து ஒன்னு வந்துருது
ம் ம்
அதனாலயே இப்ப ஒரு மூனு மாசோ ஆயிருச்சு
ம் ம் நாங்கதா கூட்டிட் போய்ட்டு அதா கொல தெய்வ குலதெய்வ கோயில்ல போய்ட்டு பாப்பாக்கு மொட்ட குடுக்லா
சேர் சேரி ஃபர்ஸ்ட்டு மொட்டயா
ஆமாமா இன்னு மொட்ட குடுக்கலையா அதுனால
சேர் சேரி காது குத்தி மொட்ட போடுவீங்ளா இல்லன்னா மொட்ட முடி மட்டு எடுத்துரு
முட்டி முடி மட்டு எடுத்துப்போ அப்றோமா பொறுமையா வெயிட் பண்ணி அப்றமா எடு
எது இந்த கா காது குத்து பங்க்ஷன் மாரி வப்பீங்ளா
ஆஹா சும்மா நா
சும்மா வீட்டுக்காரங்களே ஆனா நாங்க இங்க இருக்குற சைடு காது குத்து ஃபங்க்ஷன்னு வெக்காங்கங்க அதுவு எவ்ளோ பெரிய பசங்ளாருக்காங்க தெரிமா அஞ்சாங்க்ளாஸ் படிக்கிற பசங்க ஆறாங்க்ளாஸ் படிக்கிற பையங்க ஆம்பள பசங்களுக்கு ஆம்பள பசங்களுக்கு பெரிய பெரிய பேனரா இருக்கோ இங்க நா கல்யாணோ பண்ணி வந்த புதுஸ்லலா ப பாக்க சொல்லயே எக்காச்சரியமாக்கு பெரிய பேனரா இர்க்கோ பெரிய பையனா இருப்பா
ஆ ஆ
பெரிய பையனா இருப்பா காது குத்தணி காதணி விழா காது குத் பே அப்டீன்னு போட்டா வெச்சிருப்பாய்ங்க என்ன இவ்வளோ பெரிய பையங்க காது குத்திட்டு இருக்காங்கங்க அப்டின்னு கேப்பே ஆமா வ வா அது எடுத்து மொய் வசூலிக்கிறதுக்கு வேற என்ன வேல இருக்கு அப்டீன்பாய்ங்க இவங்க
ஆமா ஆமா எங்க சைடுல பாத்தீங்கன்னாக்கா நாலு வயசுல அந்த மாரி குத் துவாங்க நாலு வயசுல அதா ஏன்னா ஒரு பாப்பா இருக்குறதுனால ரெண்டு பாப்பா ஆனதுக்கு அப்புறோ ஒன்னா குத்துவாங்க வர வெச்சி ரெண்டு பேருக்கும் ஏ ஒவ்வோர்த்தருக்கு ஒவ்வோர் டைமு பண்ண முடியாதுயின்றனால ரெண்டு பேருக்கு ஒன்னா சேத்து இது பண்ணுவாங்க க்ராண்டா தா பொண்ணும் மடத்துல வெச்சு மண்டபோ ஒண்ணு வெச்சு
ஆ இங்க எங்க வீட்ல அப் படில்லா கெடையாது கரெக்டா ஒரு வயசுல மொட்ட போட்டு காது குத்திடுவோ பசங்களா இருந்தாலு செரி பொண்ணுங்களா இருந்தாலு செரி காது குத்திட்டு அவ்வளோதே சும்மா கோயில்ல வெச்சே குத்தி வெட்டுறது மறுபடியு ஒரு ஃபங்க்ஷன்லா நாங்க வெக்கிறது இல்ல
ம் அதா ஊருக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோன்ற
ஆமா அது என்னதாலு அம்மா வீட்டுக்கு ஆ அதா அம்மா வீடுனாலே கதானே
அதுதா அததா அம் அப்பவு முடில எனக்கு டயர்டா இருக்கோ பாப்பா தூங்கமாட்டா அவ தூங்குற டைம்ல
ஆ சமையலே பாத்துட்டு ம் சமையல் பாக்கணோ வீட்டு வேல பாக்கணோ
அவளுக்கு சாப்பாடு குடுக்குறதுக்கே எனக்கு ஆஃப்னார் ஒன்னார் ஆயிடோ வாங்கவே மாட்டா அவள இத வெச்சு வெளையாட காம்ச்சி குடுக்கணோ அப்டியே போயிட்டுருக்கு ஒரு ஒரு நாளு அவ கூட சண்ட போட்டு அவள நா அடிப்பே அழுவா
ஆ
அப்டியே போயிட்டுருக்கு எதுவு
அவரு ஹஸ்பண்ட் வந்தா கொஞ்சோ பாத்துபாரு வீட்டுக்காரு அவரு வந்த்ட்டாருனா அவுங்க அப்பா கிட்ட போயிடுவாங்க அவுங்க அம்மாவத் தேட மாட்டாங்க தேட மாட்டாங்க அம்மா வந்து அப்பா இல்லாத டைம்ல தா அம்மா தேவ
ம் ம்
அப்பா இருந்தாங்கனா அம்மா தேவ இல்ல
ம் அது எல்லா அப்புடித்தா செரி நம்மள தொந்தரவு பண்ணா மாதிரலா செரிதான்ட்டு நானு பேசாம விட்டுருவே
நானு அப்டியே நல்லதா போச்சுன்னு முச்சுட்றுவ
ஆமா
ஆமா இன்னு நம்மள டிஸ்டப் பண்ணாம இருக்காங்களே அப்டின்னு
ஆமா
இப்ப ஈவ்னிங் ஸ்நாக்ஸு டீ காஃபி அந்த மாதிரி எது இல்லயா சிஸ்டர்
இப்ப டைம் என்ன ஆகுது நாலு மணி ஆகுது அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு டீ போடுவே போட்டுட்டு ஸ்நாக்ஸுக்கு எதாவது பயிர் வக எதாவ்து
ம் ம்
இன்னிக்கி பாசி பயிரு இருந்துச்சு
ம்
பாசி பயற வச்சு குடுத்துர வேண்டிதா
தம்பிங்களுக்கா
ஆமா அ சாப்ட்டுக்கேடுவாங்க பயறு வகைகள்லா சாப்ட்டு சுண்டல் பாசிப்பயிறு கொண்டைக்கடல அதுல்லா சாப்ட்டுக்குடுவாங்கே
எங்க பாப்பாக்குதா என்ன சாப்பாடு குடுக்குறதுனே தெர்ல கேட்டா வாங்கி குடுத்தா சாப் டவே மாட்டுறா சாப்பாடு இட்லி குடுத்தா இட்லி சாப்புட்றா தயிர் சாதோ குடுத்தா தயிர் சாதோ சாப்புடுவா பருப்பு சாதல்லா மசிச்சு குடுத்தா சாப்புடவே மாட்றாங்க
பருப்பு சாதம் பிடிக்கலையா
ஆமா பிடிக்கலையா
ம்
ஆனா இனிப்பா இருந்தா புடிக்குது ஸ்வீட்டு பப்ஸு
அந்த மாதிரி
அந்த மாதிரனா ஆ ஓகே
அப்டின்ட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு புடிச்சாதா வாங்குறாங்க இல்லனா வாங்கவே மாட்றாங்க
ம் ஏ பெரிய பையனு அப்டிதா பண்ணுவா அவனுக்கு பிடிக்கிறத மட்டுந்தா சாப் புடுவா ஆனா சின்ன பைய எல்லாத்துமே சாப்ட்டு பாக்கணுனு நெனைப்பா என்ன குடுத்தாலு சாப் ட்டு பாக்கணு டேஸ்ட்டாது பாத்துரணு அப்டின்னு நெனைப்பியா
ஆனா அது ரொம்ப நல்ல பழக்கோ எம் ஏன்னா நம்ம வந்து இப்ப அதுதா இப்ப நம்ம எங்காச்சு போறோனா நம்மளுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கலா
ம் ஆமா எங்கனாலு நம்ம என்ன சாப்பாடு குடுத்தாலு சாப்புடுற மாரி இருக் கனு பிள்ளைங்க
ஆ அதுதா நா இதேதா சாப் புடுவே அப்டின் பர்டிகுலரா இருந்தா என்ன பண்ண முடியு போற எடம் நம்மலா எதுமே பண்ண முடியாது
ஆமா
அதுதா கொஞ்ச பிரச்சனயே சோ அவங்க வளர்றதுக்குள்ள அயோ முடியல
ம்
வளந்து எப்ப ஸ்கூல் போகுங்க
ஆமா ஆ ம்மா
உங் ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்களா சிஸ்டர்
ஆமா சி்ஸ்டர் ஒர்க் பண்றாங்க அ எ செவன் தேர்ட்டிக்கு வருவாங்க இங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க ஆமா
எங்க சிஸ்டர்
பிரைவேட் கம்பெனிலதா ஒர்க் பண்றாங்க
ப்ரைவேட் கம்பெனிதானா ஓகே ஓகே எங் ஹஸ்பண்டு ப்ரைவேட் கம்பென்லதா ஒர்க் பண்றாரு
ம்
அ அப்டியே போயிட்டுருக்கு
ம் ம் அதே ரொட்டின் லைஃபுதா எது எந்த மாத்தமும் கெடையாது
ஆனா ஒரு ஒரு நாள் போறது தெரியமாட்டேங்குது சீக்கிரமா போயி்டுது தூங்கி எந்திரிச்சோனே
ம் மாசோ பொறந்த மார்ருக்கு மாசோ முடிஞ்சிருது
என்னவோ